கேக்குது ஹலோ ஹலோ கேக்குதா ஆஹ் கேக்குது சொல்லுங்க என்ன டாப்பிக்ல பேஸ்லாம் டாப்பிக் ல பேசலாம் ட்ரிப் அ பத்தி பேசலாமா டூரிஸ்ட் ப்ளஸ் அ பத்தி ம் சேரி அம் லாஸ்ட்டா நீங்க எந்த டூரிஸ் பேசு
நா வந்துநால லாஸ்ட்டா
ஆமா திருச்செந்தூர் போய்யிருந்திகளா சேரி சேரி நா லாஸ்டா வந்து கொடைக்கானலு எல்ல பெ பெருசுங்களா இந்த கொடைக்கானல்ல பாத்தினா நல்ல ப்ளேஸ் ஊட்டி ரீசன்டா போய்ட்டு வந்தே ஊட்டி செர்ல பாத்தீங்னா நம்ப இமால்யாக்கு இம்ம இம்மாச்சல் பிரதேச போய்ட்டு வந்துருக்க இதுலா போய்ட்டு கொஞ்ச எதுக்குனா கொஞ்ச மைண்ட் ரிலிஃப் பண்றது கொஞ்ச
இந்த கேதர்நாத் பத்ரிநாத் அந்த மாரி போய்ருக்கீங்களா ஓகே
ஜா என்ஜாய் பண்லா பசங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட கொஞ்ச போய் என்ஜாய்
எவ்ளோ ஜார்ஜ் ஆச்சு எவ்ளோ செலவாச்சு அங்க போய்ட்டு வர
நாங்க இதுக்கு போனது வந்து உச்சப்பிரதேச அங்க அதுக்கள்ளா போனதுக்கு கரெக்டா ஒன் டைம் இதாச்சு பத்து பதினஞ்சு நாமலே எங்களுக்கு இந்த கா இதுலயே இந்த பட்ஜெட்லே எங்களுக்கு நா இதாகொஞ்ச வேற நம்ப வேற எங்கியு போனதில்லையா நீங்க ம் சேரி ராமேஸ்வரம்தா அ சேரி ராமேஸ்வர சொன்னீங்களே ராமேஸ் மெய்னான ப்ளேஸ் என்னென்ன ப்ளேஸ்லா இருக்கு கொஞ்ச சொல்ல முடியுமா ஏனா நா அந்த சைடு போனதில்ல நானு போய் என்ஜாய் பண்ணி பாப்பே அப்படியா நா இப்ப ஜுஸ் நா இப்ப ரீசெண்டா தமிழ்நாடுக்குள்ள எங்கன்னா பாண்டிசேரி போயிட்டு வந்தே த்ரீ டேஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட
ஓகே
பாண்டிச்சேரி போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ரெசார்ட் எடுத்துட்டு அங்க தங்கி நாங்க இது பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க வந்தோ
ஓகே ஓகேங்ணா
ஆ அதே வந்து அதே மார எங்கயாச்சு போயிருக்கீங்களா ஃபேமிலி இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங் கூட ஃபேமிலி இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கயாச்சி டூரு வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்களா செரி செரி ஆ வீட்ல எத்தன பேர் மொத்தோ
புரியலைங்ண்ணா
இல்ல இப்ப வீட்ல நீங்க ஃபேமிலியோட போறேனு சொன்னீங்கல்ல மொத்தோ எத்தன ஃபேமிலி உங்க கூட வரு
ஃபேமிலினா எங்க ஃபேமிலி மட்டும்தா நா அப்பா அம்மா அண்ணா
ஓ அப்டி நீங்க நாலே நாலு பேர் மட்டு
அப்டினா சித்தப்பா பாட்டி சித்தி அக்கா தம்பி அப்டியும் போவோ
ஓகே ஓகே நாங்க போனோன்னா ஒரு நா இது எட்டு ஒம்பது ஃபேமிலி எட்டு ஒம்பது ஃபேமிலி கூட நாங்க போயாகணு அ தனியா எல்லாம் போக்கூடாது நாங்கெல்லாம் போணுன்னா தனியா எல்லா போ முடியாது நானு எங்க அப்பா எங்க தம்பி அண் அந்த மாரிலாம் போ முடியாது போனுன்னா ஒரு எட் எட்டு ஃபேமிலி இருக்கு எங்க அக்கா ஃபேமிலி எங்க அண்ண ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி ஒரு எட்டு ஃபேமிலிங்க இருக்குது அந்த எட்டு ஃபேமிலியு போகணு நாங்க அப்டி போனா ஆ லாஸ்ட் சேரி ஓகே இப்போ ரீசெண்டா எங்கயாச்சு டூர் போயி
நான் அதான் திருச்செந்தூர்க்கு போயிட்டேன் அவ்ளோதான்
இப்போ இப்போ ரீசண்டா போயிட்டு வந்தீங்களா திருச்செந்தூர்
உஹம் இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த மணப்பாடு பீச் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அந்த முத்தாரம்மன் டெம்பிள் அதுக்கப்புறம் வனத்திருப்பதி ஆஹ்
இந்த கோயில் இதுவே சுற்ற இருக்கீங்களே இந்த பொண்ணுக்காக அது இப்ப வெளில போகுது உங்க ஏ இல்ல கோயில் ட்ரிப்பா மட்டும்தான் போவீங்களா இல்ல இந்த மாரி ஊட்டிக்கு இல்லனா அப்படி இல்லனா இது ஃபேமிலி ட்ரிப்ஸ் நெறைய பேர் இந்த கோயிலுக்கு போய்ட்டு அப்டியே ஊட் டி போகுது அது ன்ன அப்டியே கொஞ்சம் ஏறுவடி ஏர்வாடி அது எந்த நீலகிரி அந்த மாதிரி போறது தேனி சைட எல்ல இன்னும் கிளமேட் சூ சூப்பரா இருக்கும் அந்த சைடு போறது அந்த மாரி எல்லா இருக்கும் அதான் கேட்டேன் உங்
இல்லண்ணா இல்லண்ணா உம்
சரி ஆஹ் சரி இப்போ இந்த டீம் பார்க் எல்லாம் போயிருக்கீங்களா ஸ்கூலு ஆஹ் கோயம்புத்தூர்ல
ஆஹ்
பிளாக் தண் அப்டியே நம்ம ஊட்டியும் பக்கத்துல ஒரே ஒரு மலை மட்டும்தான் அங்கந்து ஒரு மலை பஸ்ல புடிச்சா ஒரு டூ ஹர்ஸ்ல கொண்டு போய் ஊட்டில
அது கூட்டிட்டு போனும்ல
யாது
எங்க அப்பா கூட்டிட்டு போனும்ல
ஒகே அப்பனா நீங்க இன்னும் படிச்சிட்டுதான் இருக்கீங்க அப்பனா படிப்பு முடிச்சாச்சா எப்ப காலேஜ் இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்கலே ஐ வி அந்த மாரி அந்த ட்ரிப்புகெல்லாம் போயி
கேரளா போலானனு எல்லா இது பண்ணாங்க அப்புறம் கொரோனா வந்து அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு
ஓகே நாங்க காலேஜ் படிக்கும்போது இந்த ஊட்டிக்கு இது இருக்குது கோத்தகிரி இருக்குதுல்ல அங்க
ஆமாங்க உம்
அங்க ஒரு பத்து நாள் ஸ்டே பண்ணி அங்க ஒரு ஓர்க் பண்ணி அது வந்து நல்ல ஒரு பண்ணா போயிட்டு நாங்க பிளாக் டெண்டர் போயிட்டு பிளாக் டெண்டர்லருந்து இன்னும் ஒருரெண்டு நாள் மூணுனாள் லீவு போட்டு காலேஜ பேங்களூர் போய்டூ பேங்களூர்லருந்து இது பண்ணுவ ல்லாம் போனம் இந்த மாரி அப்டியே அப்டியே காலேஜ் அப்ப
சேரி சேரிண்ணா
இதா நாங்க வெளில போ மோஸ்ட்லி போறது வந்து ஒன்னு பிசினஸ் ட்ரிப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ட்ரிப்பா இருக்கும் அப்படியுல்ல சொல்லனா பிரண்ட்சுங்க கூட அப்படியே சும்மா வண்டிய எடுத்து போறது அந்த மாரி அப்படியே போயிடுவோம்
ஓகே ஓகேங்கன்னா அத கிளாச கட்டச்சுடு போறதுனவே ஒரு ஜாலியாதான் இருக்கும் ஆமா
அது சில ப்அ தனி இதுவாவே இருக்கும் அது
ஓ இந்த டூர் போறதுக்காக கிளாஸ் கட்டடுச்சிங்களா ஓகே ஓகே ஒகே
கிளாஸ கட்பன் க்ளாச கட் பண்ணிட்டு அப்டியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்டியே கானாம போயிருறது எங்க போரோன்னா இந்தமாரி காலேஜ்ல இருந்து இது இது இண்டர்சுப் அனுச்சுட்டாங்கமா அங்க போனோமா இங்க போனோமா சொல்லிட்டு அப் சொல்ட்டு ஓடிற்றது
ஓகே
பண்டோன்ருவோம் நாங்கல்லாம்
பரவால்ல நீங்க கிளாஸ கட்டடிச்சுட்டு டூருக்குெல்லாம் போயிருக்கீங்க பரவால்ல
ஏன்னா அந்த மாரி சங்கல் இருந்தது ஃப்ரெண்ஸ்
ஓ சேரி சேரினா
உடனே போலா கெளம்பி போலா மாரிதான் இருந்தது யாரும் அந்த லாஸ்ட் டைம்ல வந்து நா இல்ல அதுல்லா இல்ல இன்னிக் பிளான் பண்ணோம் நாளை கிளம்பி ஓடிடுவோம் அவ்ளதான் அந்த மாரி என்ன பண்ணட்டுப்போம்
நாங்களாம் போலாம் போலாம்னு சொல்லிட்டு அந்த வயசான நாளைக்கு போலாம் அந்த மாரி கேங்கு தாங்கண்ணா நாங்களா நாங்களும் கட்டடிச்சிருக்கோம் நாங்க கட்டடிச்சுட்டு இந்த பிரியாணி சாப்பிட போறது படத்துக்கு போறது இதுக்காக வேணா காலேஜ் கட்அடிச்சுட்டு போவோம்
போனோம் காலேஜ்ல இருந்து
ஏ ஓ
இன்சூ போடுற மாரி ஆயிடும் ஓடிக்கட்டு எது ஒரு கம்பெனி நா போரோம் சார் இந்த மாதிரிகம்பனி போரோம் இன்டர்ஷிப் போ போன்னு சொல்லிட்டு யோடி வாங்கிகோ நாங்க ஒரு பத்து பத்து நாள் தான் அந்த ச இது போவோம் நாங்க வாங்கறது ஒரு மாசத்தை வாங்கி வச்சுபோம் ஓடிய அந்த மாரி அந்த மாரி நாங்க ங்காவாது ஸ்டெடி செய்னும் அது எல்லாத்தையும் குந்தக்காவது பண்ற மாதிரி நாங்க இது பண்ணிப்போம் அதே மாரி நீங்களும் நீங்க ஏதாச்சு சொல்லுங்க நீங்க ஏதாச்சு நீங்க பண்ணிருப்பீங்கள அங்க கட்டச்சிட்டு நாங்க படத்துக்கு போணும் இந்த படத்துக்கு போனும்
உஹம் நாங்க லாஸ்டா கொரோனாக்கு மொத நாள் வந்து இந்த அருண்விஜய் ஒரு படம் வந்துச்சுல நா
அருண் விஜய் படமா நிறைய படமா வந்துதது ரெட்டத்தலையா
இல்ல இல்ல அதுல வந்து போலீஸ்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் மாபியா அந்த படத்துக்கு போயிட்டு வந்தோம் அடுத்த நாள் அப்படியே பதினஞ்சு நாள் லீவு்ன்னட்டாங்க அதுக்கப் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பக்கமா லீவு
நா கொரோனா வரதுக்கு முன்னாடி வந்து டுவெல்த் கரெக்டா டுவல்த் எக்ஸாம் முடிச்சுட்டு பிசினஸ் மேக்ஸ் எக்ஸாமு அப்படியே அதுலருந்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் காலேஜ் சைடே போல பேசிக்கின்னு அந்த மாரி இருந்தோ நாங்களா அதுலே பேசி அது என்னா லாக்டவுன் காலேஜ் வருது மூணு மாசம் வச்சா பாத்தீங்களா அந்த மூணுமாசத்து எல்லார்டையும் நல்லா ஜெல்லாய்ட்டு கூட போக சொல்ட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு நாங்க ஸ்டே பண்ணீனு அந்தமாரி இருந்தோம்
ஓகே ஓகேங்க அதுக்கப்புறம் இந்த சந்தானம் படம் ஒரு படம் இருக்கு இல்லனா இப்போ
அது ஒரு கொல பண்ணிருவாங்க அது எப்படி டிஸ்போஸ் பண்றது அந்த மாரி ஒரு கொல அந்த இது இருக்கும்ல்ல அந்த படத்துக்கு போனோம் என்னங்னா
ரீசண்டா எந்த படத்துக்கு போயி
ரீசன்டா ஞாபகம் இல்லனா
காலேஜ் இல்லையா
புரியலன்னா
இப்ப ரீசண்டா வந்த படத்துல கூலி வந்தது கருப்பு வந்தது கருப்பு படம் பாக்கலையா நீ என்ன நெனச்சிங்கற கருப்பு படம் பாக்லன்னு சொல்றீங்க இந்த கருப்பு படம் அதிலிருந்து சொல்லுவீங்களா
புரியல
கருப்பு படம் பாக்கலன்னு சொல்றீங்களே அது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா இன்னும் என்ன கருப்பு படம் கூட பாக்காம
ஆஹ் இப்ப ஆஹ் ரீசண்டா என்ன படம் பாத்தேன் ஜனநாயகன் பாத்தேன் அவ்ளவுதான் ஆஹ்
என்னங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க
என்னங்கண்ணா
தளபதி படத்த போய் போன்ல பாத்ருக்கிங்ளே
புரில தளபதி
போன்ல பாத்ருக்கீங்ளே எங்க ஈசியா நீங்க போன்ல பார்த்தது இங்க எவ்வளவு
நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா நாங்க போய் படத்துக்கே பாத்துருப்பேன் ரிலீஸ் பண்ணல எனக்கு பாக்கணும்னு தோணுச்சு அதனால பாத்துட்டேன்
கட்டுப்பாடா இருந்துக்கணும் எப்டி நாங்க பாக்கணும் எப்டி நம்ம பாக்கலாம் எப்படியாவது சொல்லிறாதீங்க யார்கிட்டயும் சேர் சேர் எப்டி இருந்தது படம் நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா இது பத்தொம்போதாந்தேதி ரிலீஸ்னு ஓகேங்க
அடுத்த கால்ல பாக்கலாம் பத்தொன்பதாஐம் தேதி
பத்தொன்பதா தேதி லீஸ்ன்னு சொல்லிருக்காங்க ஜன நாயகானே தேட்டல்ல போய் பாக்கனும் மான்பு மிகு முதலமைச்சர் தான் மேடம் பாத்துகலங்க ஓகே நாம்ப கால மீட் பண்ணலாம்